ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது வணக்கம்
வணக்கம் என்ன பண்றீங்க
நீங்க மழைங்க அதனால கொஞ்சோ வந்து லைட்டா ஒரு ஒன் மினிட் அந்த மாரி மழை லைட்டா நனஞ்ச்சிட்டு காத்து நல்லா வந்துது கொஞ்ச நேரோ உக்காந்துட்டு அப்பா அம்மா கூடல்லா ஆமா அப்பா அம்மா கூட கொஞ்சநேரோ கத அடிச்சீட்டு கொஞ்ச சேட்ட பண் உள்ள வந்துட்ட மழைல நனையணுனு ஆசையா இருக்கு ஆனா நனஞ்சிட்டோ அப்டின்னா ஜொரோ வந்துரு திருப்பி படுத்துக்கணும் ஹாஸ்பிட்டல் போணும் இன்ஜெக்ஷன் போடணும் அதனால அமைதியா உள்ள வந்துட்ட
அதுக்குள்ளதா அப்பறோ இன்ஜெக்ஷன் சல்லுமுல்லுனு ஏத்தி மாத்ரைய ஒருபத்து பதினஞ்சு குடுத்துவுட்ருவானுங்க
ஆமா அதுல இருந்து வெளிய மீண்டு வர்றதுக்கே ஒரு மாசோ ஆயிடுச்சு எனக்கு இப்பல்லா அதனால வந்து அதுக்கு என்ன ஒடம்பு சரியில்லாம படுக்காம நம்ம என்னென்ன வேலையெல்லா பாக்கணுமோ அந்த வேலைகள மட்டு தா பாப் மத்ததெல்லா வந்து இப்பெல்லா என்ஜாய்மெண்ட்ன்றதே பண்றதே கெடையாது
ஒக்காந்து எப்டி‌‌ அப்ப‌. ‌என்ஜாய்னா ஒக்காந்து திருப்பி‌‌ திருப்பி ரெண்டு கை ஆட்னா போ
என்ன பண்றது தண்ணிலெல்லா போறது இல்ல மழையில நனையன்னா ரொம்ப புடிக்கு தா பட் வந்து என்ஜாய் பண்ண முடில தூரல் போட்டுட்ருக்
டக்குன்னு உங்களுக்கு ஜொரோ வந்துருமோ
பூரியா ஆ.. ‌தோசை ஆ ஆமா ஆமா
ஓகே ஓகே
வணக்கம் வாழ்த்து வா செட் தா
நீங்க எனக்கு அ அது சரி நல்ல மழையா இல்ல கொஞ்சோ மழையா
கொஞ்ச லைட்டா தா மழ வந்துட்டு இருக்கு தூறல் மாரி போட்டுட்டு இருக்கு காத்துலே நல்லா காத்துல வர வந்து அப்டே ரெட்டாகுது சரியா வரமாட்டிங்குது இனிமேதா வர ஆரம்பிச்சிருக்கு வந்துரு நைட்ல நல்லா மழ வந்துச்சுன்னா நல்லா தா இருக்கு சில்லுன்னு இருக்கு தூங்கறத்துக்கு நல்லா இருக்கு ஆக்சுவலா அங்க உங்க ஊர்ல மழையா
இங்க நல்ல ஹீட்டு நல்ல ஹீட்டு எறங்குது
அப்டியா
மழ இன்னு எதூ வர்ல எப்பயாவது காத்து நல்ல சில்லுனு அடிக்கூ
சரி சரி
ஒரு நாலஞ்சு நாள் முன்னைக்கு மழை பேஞ்சிட்டே இருந்துச்சு அதா ஒரு அஞ்சி நிமிஷம் பேயுல்லையா அந்த மாதிரி பெய்ஞ்சிச்சு சு‌ அப்புறம் அது நின் காத்து அ வந்து அடிச்சு அடிச்சு மழய நிறுத்தி வுட்ருச்சு
சரி சரி ஆமா காத்து வந்தாலே மழை வராதுதா அந்த காத்தோட அப்டியே சேந்து அப்டியே அழிச்சிட்டு போயிடுது
அதுதா அந்த மாதிரி வந்தாலே ஒரு மழையும் நம்ம மேல ஒட்டாது காத்தும் நம்ம மேல ஒட்டாது வந்து இழுத்துட்டு போயிடும் தர தர தரன்னு அந்த காத்து மழைய
கண்டிப்பா அப்பறம் கொஞ்ச ரொம்ப போர் அடிச்ச மாறி இருந்துச்சு அ வெளிய போய் வாக்கிங் போலானு நினைச்சேனா ஆனா நா வெளில வெளிய எங்கயும் போகல போகல நைட் ட்ரஸ் போட்ருந்தனால அமைதியா விட்டுட்டேன் அ மேல மட்டும் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சும்மா ஒரு வாக் போயிட்டு அ கொஞ்சம் நேச் சுரலா நல்லா காத்து வாங்கிட்டு வந்தேன் நல்லாருந்துச்சு மேல இருந்ததும் கீழ வந்து மழைல நனைஞ்சதும் நல்லாருந்தது ம்ம்
ஓஹோ நைட் டிரஸ் போட்டிங்கனா வீட்ட விட்டு போ மாட்டீங்களா
வெளிய மோஸ்டடா போக மாட்டேன் லைக் டாப்ஸ்சு அ பேண்ட் அந்த மாதிரி எதனா கொஞ்சம் ஃபார்மலா போட்டேன் அப்படின்னா போவே அ நைட் டிரெஸ் ரொம்ப ஃபிட்டலாம் போட்டேன்னா வெளிய போமாட்டோம்
ம்‌ ம்‌ ம் ஓ சரி சரி
போனா தனியா தா போவுணும் வாக்கிங் மாதிரி கொஞ்ச நேர நடக்கணும் எல்லாருக்கும் வாக்கிங் போனா நிம்மதிய நடக்கவே விட மாட்டேங்கறாங்க ஜி நம்ம போய் வந்து கொஞ்சம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கறோம் யார்னா ஒருத்தர் வழியில வர றாங்க வழில வந்துட்டு அவங்க வந்து கஷ்டத்தல்லாம் நம்ப கேட்டுட்டு வர மாதிரி இரு க்கு‌‌ நம்ப வந்து நம்மளே வந்து மைண்ட் ரிலாக்ஸ அ நம்ம போறதே மைண்ட் ரிலாக்ஸ்காகதா போறோ அங்க போயி
ஏன் ‌சோக கதைய கேளுங்க அப்படின்னு சொல்ட்டு அவங்க உட்காந்து அவங்க கதையை சொல்லு போது நம்மகிட்ட கிட்ட மண்டையில ஏறிக்கும் அய்யய்யோ ச்ச என்னாச்சு உங்களுக்கு இப்டி ஆச்சு அப்டினு
நம்ம ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் கதைய கேட்டா கூட ஓகே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் இது பண்ணிட்டு வரலாம்னா வயசானவங்க கூட போயிட்டு வர்றதுக்கா‌ இல்ல அவங்க பேசறத கே்கறதுல்லா அச்சோ ஏண்டா போறன்ற மாறி‌ ஆயிடுதுங்க கடவுளே அதுக்கே வாக்கிங் போறதுக்கே யோசனையா இருக்கு
ம்ம்ம்ம்
அன்னைக்கு ஒரு நாள் அப்டிதா கொஞ்சம் வீட்டுல கொஞ்ச ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்துச்சு ஒரு மாதிரி சண்டையும் வர ச நம்ம கொஞ்சம் லைட்டா வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போனே நா நல்லா தா போனே ஒரு சாங் வரைக்கும் அஞ்சு நிமிஸம் ஒரு ஒரு ரவுண்ட் ஆச்சா யாருமேச்ச பிரச்சனையே இல்ல ரெண்டாவது ரவுண்ட ஆச்சு கிங் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வரலான்னு வந்த ஒரு தாத்தா கிட்ட மாட்டிக்கனுங்க அய்யய்யோ ரம்பம் போட்றாரு ரம்ப போட்றாரு ரம்ப போட்றாரு முடியல என்னால எப்படா‌ நா வீட்டுக்கு வந்து சேருவே அப்படின்ற மாறி ஆயிடுச்சு அந்த அஞ்சு‌ நிமிஷ த்துக்கே
அது அந்த அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு தெரிஞ்சவங்க இருப்பாங்க நம்ம டக்குன்னு அவங்கள அவாய்ட் பண்ணிட் போவும் முடியாது போனா போ போக என்ன எப்படி திரும்ப திரும்ப குடிச்சிட்டு கூப்ட கூப்ட காதுல வாங்காம நடந்துட்டு போது ஒரு கத‌ கட்டி விட்ருவாய்ங்க
கண்டிப்பா அதுலது முகம் கொடுத்து நம்ம தெளிவா பேசிட்டே வந்தாலே இந்த பொண்ணு என்ன இப்படி அப்படி இருக்குன்னு வாங்க இதுல நம்ப கண்டுக்காம வந்துட்டோ ஒரு சிலலா நா கண்டுக்கவே மாட்டேன்ப்பா அமதியா வந்துடுவே ஏனா வந்து அவங்களா வந்து எப்படின்னா நம்மகிட்ட ஒரு மாரி பேசுவாங்க பின்னாடி போனா ஒரு மாரி பேசுவாங்க அந்த மாதி கேரக்டர்ஸ்லா பாத்தினா பத்து தட கூப்ட்டா கூட காதுலே வாங்காத மாரி வந்து ருவ அதுக்கே வந்து என கே என்னவெல்லா சொல்லுவாங்க அட்டிடியூடா இருக்கா படிச்சன்ற ஒரு திமிர்ல ஆடுறா அப்படின்னுவாங்க நீங்க படிச்சன்ற திமுருனா சொல்லிக்கோங்க இவிங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க எனக்கு அது தேவயே கெடையாது என்ன பத்தி என்ன தெரியு நா எனக்கு நிம்மதி வேணு அப்டின்னு சொல்லிட்டு நா அமைதியா போயிடுவேங்க அங்க நிக்கவே மாட்டே நானு
ம் ம் ம்
அது இங்கல்லா ஒரு சிலர்கிட்டலா அப்டிதா இரு ஆமா ஒரு சிலர்கிட்டலா அப்டிதா இருப்பே கொஞ்சோ ஆட்டிடியூடா அப்டி நா இருப்பே அதுக்கே அவுங்க என்ன சொல்வாங்க ஏ நீ வீட்டுக்கெல்லா பேசவே மாட்டேங்கிற அப்டினு கேப்பாங்க அதுக்கு நம்ம என்னனு பதில் சொல்றது ஏனா ஒருத்தவங்ககிட்ட பேசாம அவாய்ட் பண்ணிட்டு போறதுனா கண்டிப்பா அவுங்க கிட்ட எதுனா இருக்கு அது அவுங்களுக்கு புரிய மாட்டேங்கிதே கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க அவாய்ட் பண்ணிட்டு போற அப்டின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க
ம் ம் ம்
அதுதா அவுங்கிட்டே என்ன சொன்னே மேல போனு ஒரு பத்து நிமிஷ வாக்கிங் பண்ணு யாருமே இல்ல கொஞ்ச நேரோ பாட்டு கேட்டுட்டே வாக்கிங் பண்ணா ரிலாக்ஸ் ஆ சேரின்னு நானு நா அப்டியே கீழ இறங்கி வந்துட்டே அவ்ளோ தா முடுஞ்சு போச்சு
அவ்ளோதா போனமு மாடுபு முன்ன பாக்கல போயிட்டு உட்டுட்டு ஓடியே வந்துறணு அதுக்கு தா வாக்கிங் கூட ஜாக்கிங் போனா ஓடி போயிடலா குடு குடுன்னு அவுங்கக்கா ஐய்யயோ நா ஒரு ரன்னிங் நா வந்து
ஆமாங்க கரெக்ட்டு தா நீங்க சொல்றது ஜாக்கிங் போனா கூட பிரச்சன இல்ல போல வாக்கிங் போனாதா பிரச்சனனை க்கிறே நா நீ இன் வீ்ட்ல நீங்க சொன்னத ஃபாலோ பண்ண ட்ரை பண்றே ஜாக்கி அய்யோ ஜாகிங் போனா கூட அது கூட எதனா ஒன்னு ஸ் சொல்லுவாங்கங்க எப்டின்னா வாக்கிங் போற எடத்துல நம்ம ஜாகிங் போனா பிரச்சன ஃலைப்பு இங் எ எங்க எனக்கு தெரிஞ்சு மாறலங்க பொண்ணுல்லா வந்து வந்து வெளிய போனாலோ இப்டி போடணு அப்டி ட்ரெஸ் பண்ணணு ஓடக்கூடாது அமைதியா இருக்கணு அட அடக்க ஒடக்கமா இருக்கணு இன்னமு அதே ப்ராசஸ் தாங்க ஆனாலு அது கூட எனக் தெரிஞ்சு
இந்த மாறியே இருக்காது தகிடதோம் தகிடதோம் டான்ஸ் முடியும் ஜீன்ஸ்லா வந்துட்டு புரிதா
ஆமா இங்க காலேஜ்ன்னு ஒரு அ ஒரு காலேஜ் இருக்கு இங்க மெயின்ல அங்க வந்து வந்து நெறைய பேர் வந்து ஓ கிங் போவாங்க ஜாகிங்ல்லா போவாங்க அந்த மாரி வந்து நம்ம காமனா இருக்க பிளேசஸ்ல போனா தப்பு கெடையாது எங்க வித்தியாசமா நம்ம எதனா பண்ணனா இது என்ன வித்தியாசமா பண்ணுது ஆல்ரெ ஒடம்பு ஒல்லியா தா இருக்கு இவளுக்கு எதுக்கு ஜாகிங்கு வாக்கிங் எல்லா கே ப்பாங்க கலாய்பாங்கங்க
அவுங்க வந்து சொல்லுவாங்க‌ இப்போ எ க வந்து அந்த ஒரு சில‌ டைம் கலாய்ப்பாங்களே குச்சி மாரி‌ காத்துல பறந்து போய்ட போற குச்சிக்கி எதுக்கு இந்த வேல
கண்டிப்பாங்க அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸோடோ வண்டியிலயோ அப்படி இல்லன்னா அப்பா கூடையோ இல்ல வேற யாருக்குள்ள ரிலேட்டிவ்ஸ் கூட யாரு கூட போனாலுமே கலாய்ப்பாங்க வண்டியில நா ஒக்காந்துட்டன்னா லாவண்யா உக்காந்துட்டியா இல்லயா உக்காந்த மாரியே தெரிலயே அப்டின்னு வாங்க
அதுதா நம்மள கலாய்கிறதுக்கு இவுங்க ஒருத்தவுங்களே போதுங்க
கண்டிப்பா நீங்க இன்னைக் ஃபுல்லா என்ன பண்ணீங்க
எனக்கு கொஞ்சோ வெளிய வேல இருக்குதா அந்த வேலை எல்லா முடிச்சுட்டு ஒரு ஒர்க்கா போயிருந்த அதுக் அ ஃபுல்லாவே இன்னைக்கு டே ஃபுல்லா அதுவே எனக்கு கரெக்டா ஆயிடுச்சு ஒரு மூணு மூண்ற போல ரிட்டன் வீட்க் வந்த
அப்படியா
ஆமா மேக்கப்க்கு போயிருந்தே
சேரி சேரி
அதனால இவ்ளோ கொஞ்சோ இர்லியா செகண்ட் சாரி மாத்ர வரைக்கு இருந்துட்டு வர்ணு
சேரி ஒகே எனக்கு என்னனா ஒரு பியூட்டி டிப்ஸ் எதனா சொல்விங்ள நா வந்து எப்டி சொல்றது அ ரொம்ப ஃபே‌ அ ஃபேர்லா கடையாதுப்பா பிளாக் டார்க் ஸ்கின்னா தா இருப்ப கொஞ்சோ பாக்க ஒரு லுக்கா இருக்குன்னா என்னல்லா ட்ரை பண்லான்னு எதனா ஒரு ஐடியா
மாய்ஸ்ரைசர் சீரம் சன்ஸ்கிரீன் அந்த மாதிரி நார்மலா போடுங்க அதுவே போதும் சன்ஸ்கிரீன்னு மாய்ஸ்ரைசர் வேற எதுவு வேணா அது வந்து டெய்லி வெளிய போறோ போவுல நம்ம ஃபேஸ்க்கு நம்ம வந்து வீட்ல இருக்கும் போதே தூசி அதெல்லா படு இல்லையா
ஆமா
அதெல்லா வந்து மூஞ்சில படாம இருக்கறதுக்கு இத போட்டீங்ன்னாலே ஓகே அதுக்கு மேல நீங்க வீட்ல இருக்குபோதே இந்த தூஸ் தூசில்லா படுது அப்டின்னாக்க கொஞ்சோ ஹோல்ஸ் ஹோல்ஸா ஆயிடு ஃபேஸ்லல்லா அல்லுலா உத்து பாத்தா நம்ளுக்கு தெரியு அதனால அப்டே நம்ம சொரிஞ்சி சொரிஞ்சி நம்மளுக்கு அப்டியே எத்துல பிளாக் ஆயிடு பிம்பிள் வர ஆரம்பிக்கு அதனால
அதே மாரி இப்ப வந்து சன்ஸ்கிரீனு நம்ம மார்னிங் போட்றோமா இப்ப வெளிய போனா அப்டினாலு சன்ஸ்கிரீன்னுன் போட சொல்றாங்கல்ல சோ அந்த டைம்ல நமக் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்டே போட்லாமா இல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணாமலே மேலய கூட போட்லாமா அப்ப மேலயே
இல்ல இல்ல ஃபேஸ் வாஷ் பண்ட்டு போட்டீங்ன்னா உங்களுக்கு இன்னு நல்லா ஸ்டே அதிகமா இருக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணாம போட்டீங்கன்னா உங்களுக்கு டல்லா இருக்கு ஃபேஸு
அ ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபேஸ்ல அழுக்கு இருக்கு அதுக்கு மேல போட்டோ அப்டினா அது இன்னுமே வந்து நம்மளுக்கு ஸ்கின் டேமேஜ் அ அ சேரி மேரேஜ்
இப்ப வைப்ஸ் எதா இருந்துச்சுன்னா அத வச்சு நல்லா தொடச்சி ஸ்க்ரப் பண்ட்டு அப்புறோ நீங்க போட்டுக்கலா
அ கண்டிப்பா என்கிட்ட வைப்ஸ் இல்ல ஆனா நீங்க சொன்ன மாரி வைப்ஸ் வாங்கிட்டு நா இனிமேட் வந்து யூஸ் பண்ணிக்கிற
ஆமா நீங்க ஃபேஸ் வாஷ் அடிக்கடி பண்றதுக்கு பதுலா நீங்க இது யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அப்டே ரிலாக்ஸ்சிங்கா இருக்கு ஃபேஸ்ல
இப்ப ஃபேஸ் வாஷ்ஷு அப்டினா ட்ரை ஸ்கின்னு அந்த மாரி இருந்தா நீங்க என்ன வந்து ஆக்சுவலா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க பக்கல்லா ஏனா எது போட்டாலுமே எனக்கு செட்டே ஆவ மாட்டேங்கதுங்க
அப்படியா ஃபேஸ் வாஷ்ஷால வந்து அ எப்டி சொல்றது அ மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆ ஃபேஸ் வாஷ் வந்துட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நார்மலா நார்மலாவே குளிக்கிறத தாண்டி நீங்க ஃபேஸ் வாஷ் பண்றது ரொம்ப நல்ல விஷய
அதுதா என்ன இது யூஸ் பண்ணா கொஞ்சோ நல்லா
நீங்க என்ன ஸ்கின் டைப்பு
ட்ரை ஸ்கின்
ட்ரை நல்லா ட்ரையா இருக்குமா நோஸ் அப்ற உங்களுக்கு ஸ்வெட் அதிகமா ஆகாதா
ஸ்வெட்ல்லா ஆகவே ஆகாதுங்க ட்ரய்யாதா இருக்கு அப்டியே வறண்டு போயிருக்கு அப்டியே ஸ்கின் எல்லா எதனா ஒன்னு போட்ட அப்டினாதா கொஞ்சோ பாக்கறதுக்கு வந்த அப்டியே கொஞ்சோ பேட்ச் அப் எதனா பண்ணு ஆ
பிராண்ட் இருக்கு அதுல ஒரு சன்ஸ்கிரீன் இருக்கு மாய்சுரைசர் இருக்கு அதுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அது நல்லா நல்லா மூஞ்சி வந்து நல்லா கொஞ்சோ ஃபேஸ் வாஷ் வந்து கார்லியா அப்டின் சொல்ட்டு ஒரு பிராண்ட் இருக்கு அது நல்லாருக்கு கார்லியா
கார்லியா
ஆ அம்மா
சரி ஓகே கண்டிப்பா நா ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு சொல்ற
ஆ ஓகே சரி ஓகே எங்களுக்கு வந்து அழச்சத்துல ரொம்ப நன்றி
ஆ என்னங்க
நீ என்ன அழச்சதுல ரொம்ப நன்றி
ஆ நன்றி வணக்கம்
ஆ ஆமாங்க சரி